என்னடா பண்ற.
சும்மாதாடா இருக்கே மேட்ச் பாத்துட்டு.
ம் இத எடுத்துருவாங்களா. நீ என்ன பண்ற. நானு மேட்சாதா பாத்துட்டு இருந்தே இப்போ சும்மாதா இருக்கே.
டேய் சேர்றா நீ பேசுற வாய்ஸ் மறுபடியு எனக்கு கேக்குதுடா இது ரொம்ப என்ன பண்ணி ரெக்கார்ட் போட்றிக்கியா இல்ல என்ன பண்ணிருக்க நா பேஸ்
நா ஹெட்ஃபோன்ஸ்லா போட்லடா.
அப்படியா ஆ
லயிட்டா ஏதோ டிஸ்டர்பன்ஸ் வருது
ஆஹ் இப்போ ஓகே இப்ப ஓகே பக்காவா இருகே ஓக் சேரிடா
இப்ப மைக் கிட்ட வச்சு பேசிட்டு இருந்த. ஆ, இல்லடா இனிதா நீ சாப்ட்டியா
இந்த ரெண்டு நாள் படிச்சியாடா அது
அடுத்தது இருபத்தஜ்ஜா தேதி எம் பி கே
டேய்டேய் டே கேக்கலடா
என் பி டி எல் என் பி டி எல் எக்ஸாம் இருக்குடா
எப்போ
இருவத்தஞ்சாந்தேதி
அதுக்கு படிக்கிறியாடா
அதுக்கு படிக்கணும் இருபத்தி நாளைக்கு உக்காந்து படிக்கலா அப்டினு இருக்கே. ஐயோ ஏ இன்னும் படிக்கல அது இதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல
உம்
அதனால இந்த எக்ஸாம் முடுஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டு அதுக்கு படிக்கலாம் அப்படின்ட்டு
புரியல
செம்மா பீரிவியஸ் பேப்பரு ஏதாவது கடச்சுதா
பீரிவியஸ் கொஸ்டின் பேர் வந்து சர்ச் பண்ணிருக்கேன் அது ஜி சிஆர் போஸ்ட் பண்ணி மேம் போஸ்ட் பண்ணிருவாங்க நான் பார்த்துட்டு உனக்கு செண்ட் பண்றேன் இல்லையா சேரி நா வந்து சீனியர்ஸ்கிட்ட வேணா கேட்டு வேணா உனக்கு வேணா சென்ட் பண்ண பாக்குறே
உம் ஓகேடா. என்ன என்ன பண்ற இந்த ரெண்டு நாள் என்ன பண்றது
நான் ஊருக்கு போயிட்டு இன்னைக்குதான் வந்தேன் எலெக்க்ஷன் முடிச்சுட்டு
ஓட்டு போட்டியா
அதெல்லாம் முடிசாச்சு வெற்றிகரமா
ஓட்டய்டி எடுக்கலையா
ஆஹஹ
ரைட் ரைட்டு பிளான் இதுக்கப்புறம்லா ஒண்ணுமில்ல, நல்லா படிக்கணும். எக்ஸாம் நல்ல ஃபோக்கஸா எழுதனு கோ பே நீ படிக்கும் போது என கூப்டு ந சேந்து படிக்கலா இல்ல இப்ப ஒரு கொஸ்ஸின் படிக்கலாமா?
என்ன கொஸ்டின்?
எதாது படிச்சிருக்கனா சொல்லு
நானே கொஸ்டின் பேப்பர் பாத்துதா படிக்கலான்ட்ருக்க ஆனா ஏ ஒரு கொஸ்டின் பேங்க்கு போட்ருக்காங்க ஜி சி ஆர்ல
ஆஹ் கொஷின் பேங்க்கா?
ஆமா அதுல எல்லா கொஸ்ஸினு இருக்கு அதாவது மாடியுல் த்ரீ மாடியுல் ஒன்லெருந்து த்ரீ வரைக்கும் எல்லாமே இருக்கு
ம் உம்
உம் பதினாறு கொஸ்டின்ருக்கு
பதனாறு கொஸ்டின் இருக்கா? நம்ம சி ஏ எ ஒன்னுக்கு வந்ததுதா இருக்கா இல்ல அது இல்லாம நறையாவே இருக்கா?
நறையா இருக்குடா மாட்யூல் த்ரில என்னென்னமோ இருக்கு. அ ஹாடுப் கான்செப்ட்டு என்னென்னமோ இருக்கு.
ஹாட்வேர் தா இருக்கா? ஆஸ் ஏ ஒன்னுக்கே வந்து மாடியுல் ஒன் எதோ அரகொறையா படிச்சே அதுக்கப்பற மாடுயுல் இவ்ள பெருசா இருக்குனு படிக்கில. கொஸ்டின் பேப்பர்ல கேட்டது வந்து ஒரே கொஷ்டின்தா ரிபீட் பண்ணி இருந்த
அ கரண் தா இது தியரிதான்டா கத எழுதுறது தா ஆனா அந்த சென்சாரு ஆமா ஆமா சென்சாரு ஆடினோ யூனோ. அத பத்தி எலுதுறது தா
எழுதிக்க ஒன்னு பிரச்சன இல்ல இருந்தாலு படிக்கணு. கதையாது தெரியணுல நமக்கு
நீ ஏதோ படி ஆ சுத்தமா படிக்கலையாடா?
சுத்தமா படிக்கல
ம்
இனிமேயில்ல படிக்கணு
ஆ அப்ரோ வேற என்ன இது ஃபிளாட்ல்லா அப்டி பண்ண
பிளாட்ல்லாம் வந்து பக்காவா பண்ணியிருக்கேன் டூ மார்க்ல வந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் மட்டும் தப்பா எழுதிருக்கேன் அந்த தியரியா கேட்டது மட்டும் மத்ததெல்லா ஓரளவுக்கு சி-சிக்ஸ்டீன் மார்க் க்லாம் வந்து நல்லாவே பண்ணிருக்கேன் ஒரு பிரச்ன இல்ல அவ்ளோ எனக் என்னமோ அவ்வளவு கஷ்டமா இருந்த மாதிரி தெரியல கரெக்டா பார்த்தேன் இங்கு எழுதுன பட் ரிசல்ட் வந்தாதா தெரியு என்னனு சைபர் ஃபுல்லாத் கத தாங்மணி
தீ வந்துரு தான் நினைக்கிறேன் ஃபையர் ரோல் மட்டுந்தான்
ஃபையர் வால்ல வந்து நீ எப்படி எழுதுன ஃபுல்லாவே எல்லா சைட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுனியா இல்ல அவன் சொன்ன பெர்சனல் ஃபயர்வால மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுனியா
பொய்யா டைப் சொ ஒண்ணுமே
மா அவன் என்ன கேட்டிருந்தான் அப்படின்னா பர்சனல் ஃபயர்வால் மட்டும் தான் கேட்டிருந்தான் அவன்
ஆமா அதுக்கு கதை எழுத்துட்டு கூட எனக்கு காட்டுற திர்லஞ்ஜ்
கன்டென்ட் இல்ல அதுக்கு சிக்ஸ்டின் மார்க் அதிருந்த நம்ம கன்டென்ட் வந்து மேம் வந்து கொடுக்கல நம்ம என்ன படிச்சொன்னா ஃபயர்வாலோட ஏழு டைப்ஸ் படிச்சிருப்போம் அதோட பாலிசிஸ் படிச்சிருப்போம் அத்த அததான் நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண பாலிசிஸ்னா என்ன அதோட ப்ளாக் ப்ளாக் லிஸ்ட்டு ஒயிட் லிஸ்ட்டு ஆஹ் டைப்ஸ் அதுக்கப்புறமேட்டு அந்த சம்ஸ் போட்டியா
ஆ அது போட்டான் ஆ
ஓகே டிரான்ஸ்போசு அதுக்கப்புறமேட்டு அந்த இது நம்ம ஷிப்ட் சைஃபரு
ஆ ஆமா மா டிரான்சிப்டியன் கோல மாதிரி வந்து ஃபை ஃபை எங்க வரும்
ஜீப்ரா ஜீப்ரா வச்சுதான் ஒரு மாதிரி வந்துச்சு கேட்டேது நா
ம்
அது சம்ஸ் கேட்ருந்தனால நம்ம அத படிச்சதுனால ஓகே சம்ஸ் எழுதியாச்சு சேரி ஓகேதான் லாஸ்ட்ல ஏதோ கேக்கணுமா என்ன கேக்கணு நா லாஸ்ட்டு கொஷ்ஷினு ம்
லாஸ்ட்டு வந்து என்னது இது இதுரா லாஸ்ட்டு வந்து இது யா ரிஸ்
ஹான் ரிஸ்க் அனாலிசிஸ் கரெக்ட்டு அது நான் செமினார் எடுத்தேன்ல அந்த ரிஸ்க் அனாலிசிஸ் அதனால அது வெச்சு அப்டியே க்ளோசா கத எழுதிட்டே
சும்மா இஷ்டத்துக்கு அடிச்சி உட்றது தா
என்னென்ன ரிஸ்க்கு பாத்து எப்டி அனலைஸ் பண்ணி எப்டி இருக்குறது அதா ப்ரிவென்ட் பண்றது லாஸ்சு குட் ஹபிட்ஸ் கேள்ரது
ஹான் அதான் அடிச்சு வுட்டன் அப்பறம் இன்னிக்கி காலையிலந் என்ன பண்ண
நான் தான் சொன்னேன் ஊருக்கு போய்ட்டு வந்தேன் மேட்ச் உக்காந்து பார்த்துட்டு இருக்கன் சிஎஸ்கே எர்நூத்தி ஏழு ரன்னு அடிச்சிருக்கானுங்க எர்நூத்தெட் ரன் டார்கெட்டு எம்மேல ஒரு விக்கெட் போயிருச்சி ஏழ் ரன் அடிச்சிருக்கானுங்க
ரி போட்டா
சன்ஜு சாம்சங் ஒன் நாட் ஒன் ரன் அடிச்சிர்ந்தா
உஹ்ம்ம் செஞ்சுரி
நல்ல
ஆனா நா இன்னிக்கு தோனி வருவார்னு நெனச்ச
அவுரு இப்பதிக்கு வர மாட்டார் லாஸ்ட் மேட்ச்ல வருவாருன்ட்டு ஒரு இது
அடுத்த மேட்ச்சே வருவாங்கன்தான் சொல்றாங்க
சொல்றாங்க பட் வரமாட்டிங்கிறானே நீ பிடியல்கல பாத்தியா எதாவது ப - பாப்பியா எஸ்சு பண்லையா
நா பண்லையே
யார் யார் ஓகே ஓகே பண்லப்ப சேரி ஓகே அப்பனா அந்த கிரெடிட்டு கிரெடிட்ன் சொல்லிட்டிருந்தாங்க
ஏய் அதெல்லா கிரெடிட்லா இல்லடா எப்பற்றா இதுக்கெல்லா கிரெடிட் இருக்கு
குடுக்க மாட்டாங்க
ஹ ஹ
அப்ப நீ உனக்கு டைம் இருக்கு உனக்கு டொவெண்ட்டி ஃபிப்த்து ஃபுல் டே உனக்கு ஃபிரீ தா அயோட்டி நீ அழகா படிக்கலா
எம் எல் டி தா படிக்கணு என்ன பண்றே தெ
ய சம்ஸ் இருக்கு தியரி இருக்கு. அதுக்கு வந்து ஒரே நாள்தா டைம் இருக்கு.
ஆமா.
ஆ
ஆமா அதா அதுக்கு கீரைய கூட பரவால்ல சம்ஸ்
சம்ஸ்தா பிரச்சன அது மேம் வந்து ஜி சி ஆர் ல போஸ்ட் பண்ணிருந்தாங்க ஒரு ரெண்டு டாபிகோட சன்ஸ்சு அது என்னனு நம்ம பாத்து பாத்துட் ட்டு வர சொல்லல அது நம்ம போட்டு பிரிப்பேர் பண்ணிக்கணு எக்ஸாம்க்கு அவ்ளோதா.
ஆஹ
ஏன்னா அதுலிருந்து எப்டி அதுல இருந்தே கேக்க அந்த கொஷனே வராது மேபி அதுல பாத்தானா அதுக்கு சம்பந்தப்பட்டதா ஒண்ணு வரு
உம்
போயிட்டு இருக்கு இன்னு ரெண்டு எக்ஸாம் இருக்கு ரெண்டு எக்ஸாம் முடிச்ட்டோனா பக்காவ இருக்கு.
ஆமா அவ்ளோதா. ஹப்பா
வே அடுத்த ஒரு விக்கெட்டு எம் ஐயி
ஆ
அடுத்து இன்னொரு விக்கெட் விழுந்துருச்சு எம் ஐ ல
ஆ என்ன கோர்ஸ்டா எடுத்துருக்க இது
இது வந்து ஒரு இங்கிலீஷ் கோர்ஸ்டா
டே டே இது இல்ல எ-எ-என் பி டி இல்ல இதுல்ல அடுத்த செம்க்கு
அடுத்த செம்முக்கா அடுத்த செம்முக்கு ஏதோ ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கே அது என்னது டேட் ஆ டேட்டா அனாலிசிஸ் டேட்டா அனாலிசிஸ். அது கொஞ்ச ஈஸியா இருக்குன்னாங்க அதனாலதா எடுத்துட்டண்டா
ஆஹ சேரி
சரி ஓக்
ஓகே டேய் மேட்ச் பாரு ஆ நானு கட் பண்றே அப்டியே ம் ஓகே பாய்டா. ஓகே